பேசலாமா
உம் சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்ளா தோழி
நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க தோழி சாப்
வீட் ஆ சாப்டாச்சு தோழி நீங்க சாப் டீங்ளா
அ சாப்ட்ட தோழி அ என்ன சமையல் இன்னைக்கு
ஆ இன்னைக்கி பாத்தீங்ன்னா மீன் குழம்பு சமைச்ச தோழி
ஓ நல்லது நல்லது தோழி நல்லது தோழி எப்டி தோழி பண்ணீங்க மீன் கொழம்பு எப்டி தோழி பண்ணிங்க
மீன் கொழம்பு மட்டும் மீன் தா சமச்ச இன்னிக்கி ஆ மீன் வந்து கடையலயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டதுனால சொல்லுங்கம்மா
என்ன மீன் தோழி என்ன மீனு
நாட்டு மீனு தா எனக்கு ம் சமச்சன் தோழி நாட்டு மீன் வந்து கடையிலயே வெட்டி வாங்கிட்டு வந்ததுனால இன்னிக்கு கொஞ்சோ வேல வந்து சு சுலபமா சுலபமா இருந்துச்சி
ஆ சேரிங்க தோழி எப்டி தோழி பண்ணீங்க அது நீங்க எப்படி பண்ணுவீங்க ஒவ்வொருத்தங்களு சில பேரு வெவ்வேற மாதிரி பண்ணுவாங்கல்ல இந்த இஞ்சி பூண்டு விழுதல்லா அரைச்சு போட்டு சில பேர் பண்ணுவாங்க நீங்க எப்டி தோழி பண்ணீங்க
நா வந்து இஞ்சிப் பூண்டு போடுற பழக்கோ இல்லமா எனக்கு நா வந்து புளி கரைச்சி அந்த மாரிதா பண்ணுவ ஆ நா எப்டி பண்ணுவனா ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காய கொஞ்சோ நெறைய அரிஞ்சிக்குவ மீன் குழம்புனாலே சின்ன வெங்காய கொஞ்சோ அதிகமா தேவ இருக்கும்
டேஸ்டு குடுக்கு அப்ப தா அது
ஆமா சின்ன வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா கருவேப்பிள்ள இதெல்லா அர ரிச்சி வச்சிக்கிட்டு ம் கொஞ்ச சின்ன சைஸாவே அரிஞ்சாதா சீக்கிரமா நல்லா வதங்கி நல்ல ஒரு மனம் வரு அதனால கொஞ்சோ சின்ன ஸ் அப்பவே நான் அறிஞ்சி எடுத்துக்குவேன் எல்லா குழம்புக்குமே அப்படிதான் நான் சின்ன சைஸ்ச அப்பவே அறிஞ்சி எடுத்துக்கிட்டு நா அப்படியா வந்து முன்னாடியே ஊற வெச்சிடோம்ன கரைக்கிறதுக்கு கொஞ்ச நல்ல
கே ஆமா சுலபமா இருக்கும் ஆமா ம்ம்
செதுக்கப் அப்றோ ஆ மீன் கழுவிட்டு வந்து மீன வந்து நல்லா சுத்தமா கழுவனு நா ட்டு மீனுங்கிறதுனால கொஞ்ச மஞ்சத்தூள் நெறையா போட்டு கொஞ்ச கல்லுப்பு நெறையா போட்டு நல்லா ஊற வெச்சு தே ச்சி உரசி நல்லா கழுவணு அப்டி இருந்தாதா கொஞ்ச அந்த கவுச் ஸ்மெல்லு வந்து இல்லாம இருக்கு
இல்லாம இருக்கு ம்
அப்புறமா நா இன்னொ னு போட்டு கழுவே என்னனா முக்கியமான ஒரு இது என்னன்னா கஞ் அரிசி கழிஞ்ச தண்ணிய அதுல ஊத்தி கழுவுனாக்க ஸ்மெல்லு நல்லா சுத்தமாவே எடுத்துடு
சரிங்க தோழி சரிங்க தோழி அரிசி கலந்த தண்ணிய அந்த கஞ்சி அந்த தண்ணிய எடுத்து நம்ம கொழம்பு வெச்சாலு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ல தோழி
ஆமா தோழி நா அது மாரி பண்ணுவந் தோழி அதுலயே கூட புளியு கரப்ப கரைச்சு வச்சாக்க அது ஒரு நல்ல டேஸ்ட்டாதா இருக்கு அதுல நறைய சத்துக்களு இலுக்கு அதுல நறைய சத்துக்களு இருக்கு
ம் சரிங்க தோழி சரிங்க
யிலயு ஊற வச்சு மீனை நல்லா தேச்சு கழுவிட்டு அதுக்கப்பறமா எண்ணெ வந்து நல்லெண்ணெ ஊத்தி வெந்தய வெந்தய லேசா பொரிஞ்சதுக்கு அப்ற வெங்காய தக்காளி பச்ச மெளகா கருவேப்பில இதெல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நல்லா கிரேவி கன்சிஸ்டென் சிக்கே வரணு அந்த தக்காளி அந்த அது வரைக்குமே நல்லா வதக்கணு ஆ அதுக்கப்ற புளியிலயே மஞ்சத்தூளு மெளகாத்தூளு நா இப்ப எப்டி வெப்பன்னா மீன் கொழம்புக்கு அ ரெண்டு ஸ்பூனு கொழம்பு மொளகாத்தூள் போட்டன்னா ஒரு ஸ் பூன் வந்து தனி மிளகாய் தூள் போடுவ அது மாரி போட்டா கொஞ்சோ காரத்துக்காக கார வந்து பாத்திங்கன்னா இங்க அதிக எங்க வீட்ல கொஞ்ச கார அதிகமாதா இருக்கு
தோழி
ஆ அதனால கொஞ்ச ஒரு ஸ்பூனு கொழம்பு மிளகாயத்தூள் தனி மெளகாத்தூள் போட்டு நல்லா கரச்சதுக்கப்றொ உப்புல்லா போட்டு அ அந்த கொழம்ப அப்பே டேஸ்ட்டு பாக்கலா உப்புல்லா சரியா இருக்குமா புளி சரியா க்கா அப்டின்ட்டு ப பாத்துட்டு ம் ஆமா கரச்சதுக்கப்றொ பாத்துட்டு அந்த வெங்காயொல்லா வதக்கி தக் காளியெல்லா க்ரேவி மாறி வச்சிருக்கோ இல்லையா அதுல அதுல அந்த கொழம்ப அந்த புளி கரைசல மொளவாத்தூளு எல்லா கரைசல சேத்து அதுல ஊத்திட்டு நல்ல கொதி வந்ததுக்கப்றொ கொஞ்சொ தேங்கா தேங்கால வந்து கொஞ் கொஞ்சமா பெருஞ்சீரகொ கொஞ்சமா சீரகொ ரெண்டு பச்ச மெளகா இதெல்லா வெச்சி அர சி கொழம்புல ஊத்திட்டு கொழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்றோ நம்ம மாங்கா போட்டா எல்லா கொழம்புமே நல்லா இருக்கு, சாம்பார் ஆகட்டு ஆ மீன் கொழம்பாக ட்டு அதனால மாங்கா போட்டு அ மாங்கா மாங்கா வந்து ஒ ட்டு மங்காயா இருந்தா மீனையு மாங்காவையு சேத்தே போடலா. நாட்டு மீனுங்கறதுனால ஆ, நாட்டு மீனுங் கறதுனால ஆ, ம் மொதல்ல மாங்கா
ச்சுக்கிட்டீங்ளா
இல்லப்பா பச்ச மாங்காதா
பச்ச மா ஆ, சேரி சேரி இல்ல பச்ச மாங்காவதா, அவிச்சு போடல
ம் ம் அ மீன போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்றோ அ இந்த மாங்காவ போட்டு ஒரு கொதி வந்தது க்கு அப்றோ அதுல வந்து நா என்ன பண்ணுவன்னா வடகத்த வறுத்து எண்ணெய்ல நல்லெண்ணெய்ல வறுத்து அந்த கொழம்புல ஊத்துவ எறக்க போறப்ப லாஸ் கொதி வரும் கொதி வரும்போது அந்த வாசம் நல்லா ஆ நல்லா அருமையாரு போ சாப்புர்றதுக்கு
ஆமாங் தோழி க வடவம் போட்டாலே அந்த ஸ்ம ஆமா வடவோ போட்டாலே அந்த வாட நல்லார்க்கு
ஆமா வடகத்த வடகத்துக் வந்து வடக நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்ளா தோழி
பன்னலயாம் உம்மா பண்ணுவாங்க
ஆ
அ நாம் பண்ண மாட்டே அவ்ங்க அந்த வர்ஷோ வர்ஷோ அதும் மாரி போட்டு உருட்டி காய வச்சு அது ஒரு இருவது நாள் ப்ராஸ் பண்ணிட்ருப்பாங்க காய வச்சு காய வச்சு எடுப்பாங்க அது
ஆமா தோழி அது ஒன்னு பெரிய ப்ராசஸ்லா இல்ல தோழி அப்ப நா கூட நெனச்சே அத் கஷ்டோ உலஹம் ப்ருப்பேர் பண்றது அப்டின்ட்டு ஆனா அது அந்த அப்டி வரும் பெரிய ப்ராசஸ்லா ல்ல ஆ சின்ன வெங்காயத்த கம்மி வெலைல இருக்கும்போது நல்லா அறிஞ்சி எல்லா எடுத்துக்குட்டு அதுல இந்த கில்ருட் ஜாமா எல்லாமே போட்றது இப்ப அஞ்சரப்பெட்டில உள்ள எல்லா ஜாமானுமே போட்டு அதுல எண்ண ஊத்தி நை ட்டு அம்மிக்கு ஒரு யானத்
ஆ அது பாத்துருக்கே தோழி பூண்டு வெங்காயோ எல்லா அரிஞ்ச் ஞ்சி வச்சி கெளரி வச்சிருவாங்க மற னால அத உருண்ட பெரிய உருண்டையா உருட்டுவாங்க ப்றன் திரும்பி அதுக்கு மறுநாள் சின்ன சின்ன உருண்டையா உருட்டி காய வச்சுட்டே இருப்பாங்க
ஆமா ஆமா ஃப்ர்ஸ்ட்டு நாள் வந்து நம்ம வெங்காயத்தோட இந்த சில்ற ஜாமாலா எல்லாமே சேத்து ஆ வெளக்கெண்ணையு நல்லெண்ணயு சேத்து அமுக்கி வச்சிரணு வச்சதுக்கப்றோ மறுநாள் வந்து வெயில்ல காய வச்சி அதய - த்து திருப்பியு நல்ல நாயோ வெளக்கென்னையோ சேத் - து அப் அப்டியே உருண்ட உருண்டையா புடிச்சி அத அப்டியே அமிக்கி வச்சிடணு திருப்பி அந்த உருண்டைய கள வந்து வெயில்ல காய வெ ச்சி எடுத்து வெச்சுட்டா வடக நல்ல வாசனையோட ரெண்டு வருஷ் ஷொ ஆனாலு கெடாம இருக்கு ஆமா மீன் கொழம்புக்கு ரொம்ப அருமையா இருக்கு வடக தாளிச்சு போட்டாதா ரொம்ப அருமையா இருக்கு அதுவு இல்லாம உஹ்ம் வடகத்துல வந்து நா ஒரு துவையல் பண்ணுவே இந்த துவயல் வந்து இந்த குருமா குழம்பெல்லா வைக் அப்ப தயிர்ச்
அது நல்லா இருக்கு வடவ தொவயல் நீங்க எப்டி தோழி பண்ணுவீங்க து
வடக தொவையல் அப்டின்னா
ஆஹ்அ
வருத்து எடுத்துட்டு ககாம வருத்து எடுத்துக்கிட்டு உடக ட்ட போட்டு அதையு க லாம வருத்து எடுத்துக்குட்டு தேங்கா புளி வ ச்சி அரச் சி அடச்சோம்னா நல்லா அருமையா இருக்கு வாச் சமா இருக்கு சாப்பிடும்போது தண்ணி சாதத்துக்கோ தயிர் சாதத்துக் கொ ஏ அந்த புளி சாதோ வெரைட்டி சாத துக்கூட ரொம்ப
நல்லா இருக்கு உம் நல்லா இருக் வெங்காயலா வைக்க மாட்டீங்க இது மட்டோ பூண்டு
ஆமா தோழி நீங்க எப்டி அரப்பீங்க தோழி ஒவ்வொருத்தவங்களுக்கு சமையல் வந்து ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கு தோழி நீங்க எப்டி அரப்பீங்க
தோழி தேங்கா துவையல்தா அப்டி பண்ணிருக்கோ ஆ ஆனா மு இங்க வந்து ஆ இங்க வந்து நார்மலா ஆனா வந்து புளி வப்பாங்க எல்லாத்துக்குமே. சட்னிக்கிலாம் கூட செல சட்னிக்கெல்லாம் கூட புளி வச்சி அரைப்பாங்க தோழி இங்க ம் எங்க வீட்ல ஆமா தொழி அது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கும். போ எ கறி கொழம்புக் கூட புளி கொஞ்சமா ஊத்துவாங்க தோழி நா ஊத்தமாட்ட அம்மாஸ் சைட்லலைலா வந்து கறி கொழம்புக்கு புளி ஊத்துவாங்க தோழி புளி கொஞ்சமா சும்மா லைட்டா காமிப்பாங்க அது ஊத்துனாக்கா அது கொஞ்சோ வேற டேஸ்ட்டு கொஞ்சோ டேஸ்ட்டு மாறு
ஆமாந் தோழி அது எதுக்காக நம்ம புளி கடைசியா சேக்கறது அப்டினா இங்க நா கூட சேப்பந் தோழி எதுக் காக சேக் அதாது அப்டின்னா புளி வந்து இந்த சிக்கன்லயோ- அந்த மட் டன்லயும் இருக்கிற அ நச்சுத்தன்மை ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்னா அத வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தோழி அதுக்காக கொஞ்சமா நான் அதி-அதிக அளவு ஊத்துனா நல்லா இருக் இருக்காது ரொம்பவு சிறிதளவு மட் சேர்த்தாக்க டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவு இருக்கும் கொஞ்சம் அந்த நச்சுத்தன்மையு இருக்காது அப்டின்னு சொல்லுவாங்க தோழி அந்த காலத்துல சொல்லுவாங்க தோழி அதனால நான் சிக்கறது தொழி ரொம்ப சிம்
கொஞ்சமா ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி. உம் சொல்லுங்க தோழி
ஆஹ். அ ஆமா நீங்க மீன் குழம்பு எப்டி வைப்பீங்க? தோழி
நாங்க மீன் குழம்பு தொளி பச்சை வெறும் நார்மலா சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே அரிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்டு வடவ தான் தோளி போட்டு தாளிப்போம் வடவம் போட்டு தாளிச்சு சின்ன வெங்காயம் போட்டு அ ஒ-ஒரு அறு அரை தக்காளி இல்லைன்னா ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு. அதுக்கு புளித்தண்ணி கரைச்சி வச்சு அதுலயே உப்பு மிளகாத்தூள் இன்ன வந்து அரச்சி வச்ச மிளகாத்தூள் தான் தூள் போடுவோ தனித்தூள் போட மாட்டோ அரச்சி வச்ச மிளகாத்தூள் போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா இது கொஞ்சோ வதக்கனதுக்கு அப்றமா அந்த ஹ அந்த புளித்தண்ணியில கொ மிளகத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம்பல்ல அதை எடுத்து ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு அந்த பச்சைவாடை போனோன்னே மீனை அதில போ குழம்புல போட்டு நல்லா இதானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நேரம் மாங்காவை வந்து அவிச்சு வ வச்சிருவோ தோழி நாங்க சில நேரம் மாங்காய் போட்டு அப்டியே ஒவ்வொரு நேரம் ரொம்ப புளிப்பு ஏறிடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு மாங்காவ சில நேரம் மட்டு சில மீன் குழம்புக்கு மட்டும் தனியா அவிச்சு வச்சுட்டு அதுக்கப்பறோ லாஸ்ட்டா அதுல போட்டு எடுத்துடுவோ தோழி அந்த கோலா மீனுக்குலா மட்டு தேங்கா அரச்சி ஊத்துவோ தோழி
நா எல்லா மீன் கொழம்புக்குமே தேங்கா அரச்சு ஊத்துவே தோழி ஆஹ் ஏன்னா எல்ல கவுச்ச ஸ்மெல் கொஞ்ச இருக்காதுன்னு சொல்லுவாங்க தோழி அதுனா
ந்து தோல எனக்கு எனக்கு தோல் உரிக் க்கே தெரியாது அம்மாலா மட்டு மீன் மீன்ணுன்னு வாங்கனாலே வ முழு மீன தா வாங்கிட்டு வருவாங்க கட் இது அறுத்துல்லா வாங்கிட்டு வர மாட்டாங்க தோல எந்த மீனா இருந்தாலு தோல உரிச்சிட்டு தா தோழி பண்றாங்களே அது எனக்கு தோல உறிக்க தெரில நா தேப்பே அவங்க தோல உரிச்சுட்டு பண்றத்துனால எந்த ஸ்மெல்லுமே இருக்காது தோழி
நன்றி தோழி நீங்க மீன் கொழம்பு சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா அருமயா இருந்துச்சு நீங்க பேசினதுல நல்ல விஷ்யோ கள்ள நெறயா கத்துக்கிட்ட தோழி நம்ப திரும்ப பேசலாந் தோழி நன்றி தோழி